ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ
சார் கேக்குதுங்களா கேக்குது சார் உங்களுக்கு கேக்குதுங்களா
கேக்குது சார் கேக்குது சார் நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்க சார் நீங்க
நல்லா இருக்க சார்
உங்க ஃபேமிலிலாம் எப்பிடி இருக்கு
எல்லாம் நல்லா இருக்காங்க உங்க ஃபேமிலில
நல்லா இருக்கே உங்க ஒய்ஃப் எப்பிடி இருக்காங்க
எனக்கு உன்னும் மேரேஜ் ஆகல உங்க வைஃப்
எனக்கு மேரேஜ் ஆவல சார்
ஓஹோ மேரேஜா ஆகலீங்களா அப்பறம்
உங்களுக்கு ரெண்டு கொழந்தன்னு கேள்விப்பட்டேன் சார்
இல்ல இல்ல இல்ல அக்கா
கேள்விப்பட்டேனே உங்களுக்கு ரெண்டு கொழந்தை இருக்கு அப்பிடின்னு
மேரேஜ் ஆ
டீப்ல ரெண்டு கொழந்தையும் ஒரு பொண்ணுன்னு நின்னுச்சு அது யாரு சார்
அய்யோ நான் டிபில போட்டோவே வைக்கலீங்களே
இல்ல உங்கள மாரியே ஒருத்தரு மேரேஜ் ஆயிட்டு ஒரு பொண்ணோட ரெண்டு கொழந்தையோடு நின்னுருந்தாங்க பொண்ணு ஒரு கையில் ஒரு கொழந்தையும் உங்கள மாரி ஒரு ஆம்பளை ஒரு கொழந்தை வச்சிருந்தாங்க அந்த பொன்னுக்கு மேரேஜ் ஆயிடுச்சானு கே
இல்ல இல்லலைங்க சார் அப்பறம் நீங்க
எனக்கு எதிர்ல சார் நான் பேச்சுலர்ஸ்
பேட்ல இருங்களா
ஆமா
ஓகே ஓகே என்ன பண்றீங்க ஒர்க்குக்கு போய்ட்டு இருக்கீங்களா
ஆமாம் சார்
பண்றீங்க
இது ஐடி ல
ஐடில என்னவா இருக்கீங்க சார்
ஐடில வந்து வெப் டெவலப்பர்ஸ்
டெவலப்பரா ஓகே ஓகே சரி எங்க ஒர்க் பண்றீங்க
பேங்களூர்
பேங்களூரா ஓகே அப்பறம் இன்னிக்கு என்ன சமைச்சீங்க
இன்னிகக்கு வந்து மட்டன் கொழம்பு இட்லி சிக்கன் ஃப்ரை அதெல்லாம் செஞ்சீங்க சார்
பேட்சுலரா இருந்துட்டு இவ்ளோ செஞ்சிங்களா சார்
இல்ல சார் எங்க பாட்டி கொஞ்சம் நின்னுருந்தாங்க அவுங்க கொஞ்சம் எடுத்து வந்திருந்தாங்க மட்டன் செஞ்சு அவுங்க சரிங்ட்டு நாளைக்கு ஊருக்கு போறேன் நாளைக்கு கவர்மெண்ட் லீவ் இல்லையா
ஆஹா என்னா லீவுனு தெரிலிங்களே
இதுவும் முஸ்லிம்ங்குதான் லீவுன்னு சொல்லிருந்தாங்க
ஆஹா
அதனால நாளைக்கு வந்து ஊருக்கு களம்புறதா பிளானு சரி பாட்டி இருந்துன்ன மட்டன் செஞ்சுட்டு இருந்தாங்க
ஆ
சிக்கன்னு நான் சித்தப்பா ஃப்ரை வாங்கி அமிச்சிருந்தாரு பார்சலு
பேங்களூர் வரைக்குமா சார் அது வரைக்கும் கெடாம வருதுங்களா
ஆ அவுரு வந்து ச மதியானத்துல அனுப்புச்சு வுட்டுருவாரு அது என்னா சார் அது வந்து வந்துருது சீக்கிரமா நம்ம ஓவன்ல வச்சு ஹீட் பண்றதுதான்
டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருச்சு சார்
ஆமாம் சார் எங்க பாத்தாலும் இப்ப டெக்னாலஜி தான் சார் டெக்னாலஜி இல்லனா வாழ முடியுமா
ஆமா சார்
இப்ப நீங்களே பாருங்க பீடெக் ஐடியா தான் டெக்னாலஜி யூஸ் பண்ணாதான வாழ முடியும்
ஆமாங் சார் ஆமா
நெக்ஸ்ட் இன்னா பிளாணு
என்ன பிளான் சார் நா நானும் படிச்சுட்டு இருக்கே நீங்க எதனா உங்க கம்பெனில ரெக்கமண்ட் பண்ணிங்கன்னா நானு வந்து உங்க கம்பெனில ஜாயின் பண் பண்ணிக்குவேன்
எங்க கம்பெனில வந்தா ஃபேமிலி பிளான் பண்ணா தான் சார் வந்து சேத்துக்குவாங்க
ஆஹா இல்ல சார் நா பேட்சுலர்ஸ் உங்குளுக்கே ஒர்க் இருக்கும் போது எங்களுக்கு ஒர்க்
நான் வந்து பேச்சுலருன்னு வந்து வெளியில சார் மேனேஜரவே கரெக்ட் பண்ணிட்டுருந்தாங்க
சரிங்க சார் ஓ அவுங்க மூலியமா வேலைக்கு சேர்லாறீங்களா
மேனேஜரே எங்க ஆள் தான் சார்
செரிங்க செரிங்க அப்பற இன்னைக்கு ஃபுல்லா என்ன பண்ணீங்க
நானா சார் இன்னைக்கு ஃபுல்லா வேலைக்கே போல ஜாலியா காலைலே ஏழு மணிக்கு எழந்தே எழுந்துட்டு அப்டியே வீட்ல சாப்பாடு கொஞ்ச செ செஞ்சுட்டு சாப்பிட்டு ஜாலியா அப்டியே என்ஜாய் பண்ட்டு மத்யான குட்டி தூக்க போட்டு ஈவ்னிங் ஸ்நாக்ஸ் வாங்கின்னு வந்தாங்க வீட்லருந்து அந்த ஸ்நாக்ஸெல்லா சாப்புட்டு ஜாலியா இப்ப நைட்டுக்கு எதா டின்னர் கெட்ச்சா சாப்புட்டு இது தூங்கலானு போனு சார் இதுக்கட்த்தா கொஞ்ச நேர கழிச்சு நீங்க சார்
இன்னைக்கி சார் கொஞ்ச எங்க வீட்ட வேல செஞ்சிட்ருந்தோ சேரி அது கெம் சாண்டெல்லா மேல கைப்புடி செவரு கட்றத்துக்கு மேல செவரு மேல ஏத்துனோ மேல மோல்டிங் மேல அதெல்லா வேல செஞ்சுட்டு ஆ மேஸ்தரிங்ளா இன்னைக்கு வேலைக்கு வர்ல செரி அந்த பில்லர் நிக்க வைக்கவாங்கள்ல சென்டர்ல்ல
ஆமா ஆமா
அது குழி எடுக்க சொன்னாங்க ஒரு மூணு அடி குழி எடுத்துட்டு
ஆ
அதுக்கப்பறோ மேஸ்திரி ஒரு பனிரெண்டு மணிக்கு வந்தாரு ஜெல்லி இருந்துச்சுனா காங்கரேட் போட்டுவுட்றலாம்ப்பா தனி கோட்டுக்கு மேலனாரு
ம் ம்
ம் ம் ஜல்லி இல்ல சேரி அதுனால இப்ப ஒரு ஆறு மணிக்கு இல்லல்ல சார் இப்போ ஒரு ஆறு மணிக்கு எ ஃப்ரெண்டு கூட டிப்பர் அடிச்சுனுக்குறா அவ கூட டிப் பர்ல போய்ட்டு ஆ ஜெல்லி போட்டு வந்ட்டோ அவ ஒரு பெரிய வண்டி ஒரு லோடு ஓட்ணுன் சொன்னா
ம்
செரி மத்தூரு வரைக்கு அந்த லோடு பெரிய லோடு எறக்கிட்டு பத்து யூனிட் வண்டில ஆ அப்டியே எங்க லோடு எந்து லோடு ஏத்துனுவன்ட்டு எறக்கிட் டு இப்பதா வீட்டுக்கு வந்தோ சார்
ஓகே ஓகே அப்ப வீடு கட்டுறீங்ன்னா வீடு கட்டி முடிஞ்சோனே கல்யாணந்தா
இல்ல இல்லைங்க சார் உன்னு ஃபேம்லி நெறையா இருக்குற கமிட்மெண்ட்ஸ் இருக்கு வீடு கட்ற கடன அடைக்கணு நெறைய வேல இருக்கு இல்லைங்ளா
ஒரு பொண்ணு வந்தா தா சார் அதெல்லா கரெக்டா மெயின்ட்
இல்ல இல்ல அம்மா பாப்பா இருக்கும் போதே அவ்ங்களே ஃபேம்லிய மெயின்டென் பண்ணிருப்பாங்க
ஆ ஆ உங்ள கண்ட்ரோல் பண்ற
ஆ நாமலா எப்பயுமே கண்ட்ரோல் தா சார்
ஆ நீங்க எதோ ஒரு பொண்ண லவ் பண்ணிட்டே போயிட்ருந்தீங்கன் நா நெனைக் பாத்தன் பைக்ல நீங்க ஒரு பொண்ணோட ஒக்காந்டு போய்ருந்தீங்க
இல்ல இல்ல சார் அப்டியெல்லா ஒன்னு இல்ல உன் உங்க மன பிரம்ம எப் யார பாத்தாலு என்ன பாக்குற மாரியே இருக்கும் போல
டிக் பின்னாடி ஒக்கார வச்சுன் போயிருந்தீங்க திடீர்னு அந்த பொண்ணு ஸ்பீட் பிரேக்ல வுட்ருந்தா ஒங்களுக்கு கிஸ் அடிச்சிட்ருக்குன் நெனைக்கிறே
ஐயயோ அப்டியெல்லா இல்லைங்க சார் அப்டியெல்லா சொல்லாதீங்க அப்டியெல்லா இல்ல
ஆ உண்மையாவே தா சார் உங்கள்து வந்து எம் எக்ஸ் ஹன்ட்ரு தான மேக்ஸ் ஹன்ட்ரு தான
இல் ஆ சொல்லுங்க
மேக்ஸ் ஹண்ட்ரட் பைக் தான உங்கள்து
ஆமா
ஆ அந்த பைக்ல தா நா பாத்தே
இல்ல இல்ல சார் வாய்ப்பு இல்ல சாரே நா கூட்டு போனா எங்க தம்பிங்கள இல்லனா எங்க மச்சானதா ஏத்திட்டு போவே ஆ
ஒரு நாள் கூட உன் மச்சான ஏத்திட் போய் நா பாத்தது இல்ல நீங்க அன்னைக்கி பாத்தா ஒரு பொண்ண ஒக்கார வெச்சுன்னு போயிருந்தீங்க மறுநாள் பாத்தா இன்னொரு பொண்ண உக்காரவெச்சினு போறீங்க நீங்க
ஏ அப்படி எல்லா இல்லைங் சார்
யார் கேட்டாலுயு கேட்டா ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு இன்றீங்களா நீங்க
ஐயய்யோ ஃபிரண்டா அப்டி எல்லா இல்லைங் சார் யாரு
ஆ
ம் நீங்க எல்லா பிளாட்டினா பயங்கரமா ஃபாஸ்ட்டா போறீங்கன்னு சொல்லியிருந்தாங்க எல்லா
நம்ப பிளாட்டினா ரேவானே அப்டிதா சார் பேச்சுலர் பிள பிளாட்டினா சார் அது
ஆ ஆமா சார் அது நாவோ பெரிய வண்டிதா சார் அஞ்சு பேருனாலு அழகா போகுது சார் எப்டி சார் அப்டி மெயின்டென் பண்றீங்க அந்த வண்டிய
அது வந்து மெயின்டெனே நா பண்றதில்ல சார் அது பெட்ரோல் போட்டா ஒரு மாசோ வரையு வருது அது நூறு ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டா
அப்பா சார் என்ன சார் சொல்றீங்க பயங்கரமான வண்டியா இருக்குமோ
ம் நெக்ஸ்ட் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் பிரேக்கே இல்லாம ஒட்றே இது வரைக்கும்
சார் வேற மாரி சார்
நம்ம டெக்னிக்கே அத்தா சார் அன்னைக்கு ஒரு பொண்ணு உங்கள கட்டி புடுச்சுனு ஒக்காந்து வந்துச்சிங்களே அந்த பொண்ணு யாரு
இல்ல சார் அப்டியெல்லா இல்லைங் சார் நீங்க வேற
இல்லைங்க ரெண்டு கண்ணாலே பாத்தேனே நீங்க தா அது மேக்ஸ் ஹண்டர்ல புர்ருன்னு போயிட்டு என்ன அது ட்ர்டிர்ன்றீங்க பஸ் ஸ்டாண்ட
இல்ல சார் என்ஃபிரெண்டா இருப்பா சார்
உங்க பைக் தா சார் எனக்கு தெரியுது சார் உங்க பைக்கு உங்க ஹேர் ஸ்டைல் பங்க் உட்னு இருப்பீங்க தானே
இல்ல இல்ல சார் பங்க் எல்லா இல்ல எடுத்துட்டே சார்
எப்ப எடுத்தீங்க
அதெல்லா எடுத்து கூட ஒரு வருஷோ ஆச்சு சார்
உட்ட மாரியே இருஞ்சே பங்க்கு
இல்லங் சார்
ம்
ஓகே சார் அப்புறோ உங் தம்பி காலேஜ் சீட்டு கெட்ச்சிட்சிங்களா சார் உங்க கிட்ட கேட்கலாம்னு இருந்தே மறந்துட்டே
ஆ தம்பிக்கு வந்து இப்ப வந்து கவுன்சிலிங் டேட் மாத்திட்டாங்க இருவத்தி ஆறாம் தேதி இருந்தது கவுன்சிலிங்கு நாளைக்கு ம் சாட்டர்டே இருந்தது கவுன்சிலிங் நாளைக்கு இருந்தது கவுன்சிலிங்கு
ம் நாளைக்கு இது ஃபிரைடே சார்
ஆமா நாளைக்கு ஃபிரைடேல தா கவுன்சிலிங் இருந்தது அது வந்து கொஞ்சோ இஷ்யூவால கவர்மெண்ட் டேட் மாத்திட்டாங்க ஒன்னாந்தேதின்னு சொல்லிட்டாங்க
ஓகே சார் நல்ல காலேஜா பாத்து சேத்துங்க சார்
ம் அது கவுன்சிலிங் எப்டி போறதுன்னு எனக்கு தெரில
உ ம் ம்
எங்க அண்ணா கிட்ட எங்க மாமா கிட்ட கேட்டுக்குறே எ நன் இது எங் அண் நான் நான் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டால போனது
ஆ சார்
அதனால எனக்கு கவுன்சிலிங் பத்தி தெரியாது சுத்தமா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணாதா நெக்ஸ்ட்டு த தம்பி தங்கச்சிக்கிறாங்க அவுங்களுக்கு நம்பதா இத் பண்ணு அத்தா ஃபர்ஸ்ட் டைம் தெரில தெரிஞ்சவங்கிட்ட கத்துக்கலாம்
ம் நீங்க எல்லா ஃபுல்லா நல்லா படிச்சிதுனால நல்லா காலேஜ் சேந்து நல்லா வேலைக்கு போயிட்டீங்க உங்க தம்பிகெனா நல்ல கவுன்சிலிங்கா பாத்து சேத்துங்க சார் நல்ல காலேஜா
ம் அதா எங்க மாமா கிட்ட சொல்லிருக்கே அவர் வந்து லேப்டாப் எத்தனு வருது சொல்லி அது எப்டி என கவுன்சிலிங் போறது தா தெரியாது எனக்கு சுத்தமா
அ சார்
இதே கவுன்சிலிங் மட்டு தா தெரியு அது எப்டி போட்றதுன்னு தெரியாது எங்க மாமா சொல்றேன்னு சொல்லிர்காரு
ஓகே சார்
நீங்க கவுன்சிலிங் மூலிமா போன்த இல்ல மேனேஜ்மெண்ட்டா சார்
இல்ல சார் மேனேஜ்மெண்ட்தா டேரெக்ட்டா போய்ட்ட
ஆனா கவுன்சிலிங் பத்தி உங்ளுகு தெர்யுமா
அ அ தெரியு சார் தெரியு சா
போட்டிருக்கீங்களா எப்னா
அ சார் நா செரிங் சார் டைம் ஆச்சு நா கூப்டுற தேங்க்யூ
ஓகே சார் பாய் சார் ஓகே சார்